ஹலோ
ஹலோ
ஆ சிஸ் த்தர் எப்டி இருக்கீங்க ல்லா நல்லா இருக்கேன் தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்டீங்களா
ஆ இல்ல இப்பதா கால்ல டீ சாப்ட்டே
சரி சரி
ஆ பத்து மணிக்கு இப்பதா கொஞ்சோ ஆ சாப் ப்ட்டனா அதனால கொஞ்சோ பசிக்கில சேரி ஓக் கே அப்புறமே சாப்ட்டுக்குலா டுன்ட்டு அது அதுவு இல்லாம இந்த ஒன்ற மாசமா லீவ் இருந்துச்சு இல்ல அந்த கொழந்தைங்களுக்கெல்லா அந்த டைம்ல லேட்டாயி லேட்டாயி சாப்ட்டு சாப் ட்டு இப்ப அந்த டைமுக்கு சாப்பிடவே முடியல
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா பசங்களோட சேந்து லேட்டா ப சங்களுமே வந்து இப்போ எட்டு மணி ஒம்பது மணி எந்திரிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் பத்து மணி பத்தரை மணிக்கு தா கால்ல சாப்பாடே சாப்பறாங்க அதுக்கப்புறம் தா நம்ம மதியான சாப் அப்ப செஞ்சு சாப்ட்டு அத டைம் எல்லாமே மாறி போச்சு இப்ப பசங்கள எல் எட்டு மணிக்கு சாப்பிடுங்கன்னா சாப்ட மாட்றாங்க இல்ல வேணா போது பசிக்கல அப்டின்னு சொல்றாங்க
அடா அத விட எழுப்புறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு
சனிக்கெழம ஸ்கூல் இருக்கு இப்ப கெளம்புங்கடா எந்திரீங்கடானா எந்திரிக் க மாட்றாய்ங்க படுத்துக்கிட்டு அப்டி அவங்கள எழுப்பி அவங்கள அனும்ச்சிட்றதுகுள்ள ஆ ஆமா ஸ்கூல் தா இன்னைக்கு ஆஃப் டே
ம் இன்னைக்கி ஃபுல்டே எங்க தம்பிக்கு யு கே ஜி தா படிக்கிறா ஆ இன்னிக்கி ஸ்கூல் வெஸ் ட்டாங்க ஆட கவர்மெண்ட் ஸ்கூல்ல பத்தாவது படிக்கிற ஒரு பையனுக்கு லீவு யூ கே ஜி படிக்கிற பையனுக்கு இன்னைக்கி ஸ் கூலு
அத பாருங்க எப்டி பாருங்க அதுதா இந்த ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு இந்த அரசு பள்ளிக்கு உள்ள வித்தியாசோ அரசு பள்ளியில அவ்வளவா எதுவு கண்டுக்க மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க இங்க அப்டி கெடையாது அவங்களுக்கு
மா அப்டிங்கிறா ஆ லீவ் போறேன்லா சொல்லல லீவ்மா அப்டின்ட்டு ஒரு மாரி சொல்லிட்டு போறா அவனுக்கு லீவ் போட புடிக்காது இருந்தாலு கூட ஐயோ இவங்களுக்கெல்லா லீவா அப்டின்னு ஒரு மாரி பாப்பாங்கள
ஆமா அது ஒரு ஆளுக்கு லீவ் கு ஒரு ஆளுக்கு லீவ் ஒ ரு ஆளுக்கு ஸ்கூலுன்னா அது அப்டிதா இதாகு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா எப்டியோ ஒரு வழியா அனுப்ச்சு வுட்டாச்சு
அனுப்ச்சு விட்டாச்சு
இன்னைக்க என்ன சமைச்சீங்க
அ கீர சாப்பாடுதா கீரையு பருப்பு போட்டு சாப் பாடுப்போட்டு கெளறி அப்டே குடுத்து விட்டுட் டே அ அப்புறோ அ ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து அ இது கொய்யாப்பழம் கட் பண்ணி போட்டுட்டு ஆரஞ்சு பழோ ஒரு சின்ன குட்டி பாக்ஸ்ல போட்டு குடுத்து விட்டுட்டே
செரி செரி செரி செரி செரி ம் செரி தோழி வேற ஏதது நா இன்னைக்கி அர நாள் அர வேலை நாள் தான முழு வேலைநாள் இல்லைல அதனால காலையில சாப்பாடு மட்டு தோச சாம்பார் வச்சு சாப்ட்டுட்டு கெளம்பிட்டாய்ங்க மதியானத்துக்கு இனிமேதா சமைக்கணு
ம் இன்னைக் ஸ்நாக்ஸ்லா குடுக்க தேவையில்ல
த்து குடுத்து விடுவே ஸ்நாக்ஸ் ஆப்பிள் குடுத்து விடுவே ப்ரூட்ஸ் எதாவ்து குடுத்து வுடுவே ஒரு நாள் வந் து சுண்டல் எதாவ்து குடுத்து வுடுவே வெள்ள சுண்டல் கருப்பு சுண்டல் சுண்டல் எதாவ்து ஒரு நாள் ஒரு நா ள் வந்து ஃப்ரூட்ஸ் ரெண்டு மூணு நாள் ஃப்ரூட்ஸ் இருக்கோ ஒரு நாள் வந் து அந்த நெலக்கல்ல பருப்பு அப்புறோ பச்சப் பயிறு ஒரு நாள் கேரட்டு அப்பதைக்கு என்ன அவைலபிளா இருக்கோ அத கொடுத்து வுடுவே பொறிகடல பாதாம் இது பாதாம் முந்திரியு ஒரு நாலு சோ அந்த மாரி கடல மிட்டாய் ஒரு தடவ ஒர் நாலு அந்த மாரி வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாரி இருக்கோ மாதுளம்பழோ அ பசங்க என்ன சாப்புடுவாங்களோ அது கேத்த மாரி ஒரு நாள் ஆப்பிள் இருக்கு ஒரு நாள் மாதுளம்பழோ ஒரு நாள் பப்பாளி பழோ தண்ணிப்பழோ வந்துச்சுனா இது சீசன் தண்ணிப்பழோ கெடச் சிதா தண்ணிப்பழோ சோ அந்த மாதிரி எதாவ்து எதாவ்து ஒண்ணு ஹெல்தியா கொடுத்து உட்றது வேற எதுவு அலோடு கெடையாது அங்க அன் ஹெல்தியா எதவு கொண்ரொக்கூடாது ஆரோக்கியமா தா சாப்புன்னோ அதனால வந்து வேற எது குடுத்துவுட முடியாது அதனால ஒவ்வொரு நாள் ஒரு மா
அட இவிங்களுக்கு வந்து இப்பதான ஸ்கூல் போறாங்க அது சின்ன பிள்ளைங்கல்ல அதனால வந்து ஆ அதனால அவங்களுக்கு புடிச்சது எது அவங்களுக்கு புடி எத எதை விரும்பி சாப்பிறாங்களோ அத குடுத்து விடுங்க
அது பர்ஸ்ட்டு கொஞ்சோ பழகுற வரைக்கு அப்டி பண்ணுவாங்க இங்கயு அப்டிதா பஸ்ட்டு கொஞ்சோ பழகுற வரைக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு குடுத்தா அவங்களுக்கு பிடிச்சதா குடுத்து விடுங்க அப்பதா பிள்ளைங்க சாப்பிட ஆரம்பிக்குங்க பழகுங்க அதுக்கப்புற வந்து ஸ்ரிட்டா சொல்லிடுவாங்க இவ்வளவுதா இதுதா கொண்டு வரணு வேற எது பிஸ் அந்த மாரில்லா எதுவு கொண்டு வரக்கூடாது ஆ இதெல்லா வந்து ஒடலுக் நல்லது இல்ல அதனால வந்து அதெல்லா கொண்டு வரக்கூடாது அப்டின்னு சொல்லி அவங்க சொல்ல சொல்ல சொல்ல இவங்களுமே வீட்டுல ஆசிரியர் திட்டுவாங்க வேணா எனக்கு இதெல்லா ஸ்நேக்ஸ் வேணா அப்டின் ன்ற மாரி அவங்களே அத மாத்திக்குவாங்க இப்பப்ப நம்மளே ஏதா ஒரு நேரோ எது பண்ண முடியல ஏதாவது பிஸ்கட் கொண்டு போறாய இல்ல அப்பளோ ஏதாது கொண்டு போறாயா அப்டின்னா இல்ல இல்ல அதெல்லா கொண்டு போ கூடாது இது கூட சிற்றுண்டி கூட இது கூட குடுத்து விடக்கடது டிஃபன் ஐட்டம் கூட எவுமே குடுத்து விடக்கூடாது சாப்பாடு தா ஸ் ப்பாடு கொழம்பு பொரியல் ஆமா மத்தியத்தை சாப் சாப்பாடு குடுத்து விடணு டிபன் ஐட்டம் எதுமே குடுத்து விடக்கூடாது இட்லியோ இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ அந்த மாரி எதுவு குடுத்து விடக்க கூடாது
அவிங்க குடுக்குற ரூல்ஸ்ஸப்பா அதுவு இல்லாம இப்ப ஸ்நாக்ஸ்லயு சரி சாப்பாடு சரி அவிங்க மெனு குடுக்குறாங்க இந்த டே
ஆமா ஒரு சில ஸ்கூல்ல அந்த மாரி இருக்கு ஏ தங்கச்சி ட பொண்ணு சொல்ல அந்த மாரிதா ஒரு நாள் வெஜிடபிள் ஒரு நாள் வந்து காய்கறி ஒரு நாள் பலோ ஒரு நாள் பயரு அந்த மாரி எ அஞ்சு நாள் அஞ்சுது சொல்லுவாங்க அது என்ன சொல்றாங்களோ அந்தன்க்கு அந்தந்தது குடுத்துடணு அந்த மாதிரில்லா சிலர் விதிமுறை இருக்கு ஒரு சில பள்ளிகள்ல மட்டு
ம் அட இன்னைக்கு நேத்து தம்பி ஸ்கூல் போய்ட்டு வந்தானா அப்பஸ் ஸ்கூல்ல வந்து கூட படிக்கிற ஒரு பைய ஃப்ரூட்ஸ்சு சாப்புடு சா ப்புடுங்க புருட்ஸ்சு சாப்ட்டாதா வந்து ஹெல்த்தியா இருக்க முடியு ஸ்ட்ரெந்தா இருக்க முடியு அப்டின்னு கூடப் படிக்கிற பைய சொல்லியிருக்கானா ஈவி்னிங் வந்துட்டா வந்தது அ சாயந்தர வந்தது சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஃப்ரூட்ஸ் ஏ ஃப்ரெண்டு தசிகன் வந்து ஃப்ரூட்ஸ் தா சாப்ட சொல்லியிருக்கா அ சாப்ட்டாதா ஹெல்தியா இருக்க முடியுமா பெரிய பையன ஆக முடியு அதனால வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ்ல நீங்க எனக்கு குடுத்துவிணு அப்டின்ட்டு ஒரே இது
அது அந்த பசங்கள கண்டிப்பா
வீட்டு்ல இல்ல ஆனா வந்து எனக்கு அதுதா வேணு நாளைக்கு நா ஸ்நாக்ஸ் அதுதா கொண்ட்டு போவே அப்டின்ட்டா அப்புற அந்த டைம்ல அப்புற ஈவினங் வந்ததுக்குப்புற மறுபடி வாங்க கிளம்பலாம் அப்டினுட்டு இதுக்காக வெளிய
ஆமா போய் வாங்கிட்டு வர மாரிதாங் அது அப்டிதா பசங்க வந்து நண்பர்கள் என்ன கொண்டு வர அங்க நண்பர்கள் என்ன சாப்பிடுறாங்கன்னு பாத்து என்ன நானு என்னோட என்னோட ஃப்ரெண்ட் இப்டி கொண்டு வந்த எனக்கு இதுதா வேணு இது நல்லா இருந்துச்சு எனக்கு ஒண்ணு கொடுத்தா நா டேஸ்ட் பண்ண நல்லா இருந்துச்சு அப்டினு சொல்லி நம் நம்ம கிட்ட கேக்குறாங்க நமக்கு அவங்களுக்கு அது பிடி பிடிக்கலனாலு அடுத்தவங்க பிள்ளைங்க குடு படிக்கிறவங்க சாப்படுறத பாத்துட்டு நல்லா இருக்கு நானு கொண்டு போற அப்டின்னு சொல்லி சொல்லி எல்லாமே வேணும் கேக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து மாறிந்துச்சுன்னா நம்ம என்னதா சொன்னு நம்ம அத சொல்லுவோ நல்லா அதுக்
ஆஹ் ஒடம்புக்கு நல்லது அப்டின்னு சொல்லி நம்ம அவ்ளோ சொல்லுவோ ஆன அவேங் காதுக்கே வச்சுக்க மாட்டாங்க அதுவே அவேங்க மிஸு சொன்னாலு செரி இல்ல அவேங் கூட படிக்கிற பசங்க சொன்னாலு சேரி உடனே ஒவொரு ஹ் நா அதுதாமா கொண்டு இப்ப வேணு சூப்பருமா ஹெல்த்திமா அது ஹெல்த்தி சாப்பிட்டாதாம நா சீக்கிர பெரிய பையன் ஆவே அப்டிம்ப அதத்தானடா நானு இத்தன நாளா சொல்லிட்டு இருக்கே
அதுதா பசங்களுக்கு அத நம்ம சொல்றத விட அவங்க மேல் அந்த ஒரு இது அந்த கூடுதல் ஒரு கேர் இருக்கிறதுனால வந்து அவங்க சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து அவ்ளோ ஒரு வேதவாக்கா இருக்கு அவங்க சொன்னா கரெக்டா இருக்கு மிஸ் இப்டிதா சொன்னாங்க இப்டிதா பண்ணணுன்னாங்க இததா படிக்கணுன்னாங்க ஏன்டா நானு அது சொன்ன இல்ல இல்ல மிஸு இப்டிதா படிக்கணுனு சொன்னாங்க அத இப்டிதா வாசிக்கணுனு சொன்னாங்க அத இப்டிதா எழுதணுனு சொன்னாங்க அப்டினு சொல்லி ஒன்னொன்னா வந்து அந்த ஆசிரியர் சொல்றதா இருக்கட்டு இல்ல எ நண்பன் இப்டிதா பண்ணா எ கூட இருக்கறவ இப்டிதா பண்ணா எ பக்கதுல உக்காந்து இருந்தவ இப்டிதா பண்ணா அவ இப்டிதா செஞ்சா இப்டிதா மடிச்சா இப்டிதா வச்சா சொல்லி எல்லா பிள்ளைங்க வந்து அவங்கள பாத்துதா ரொம்ப பிரம்மிப்பாகறாங்க ரொம்ப ப்பா அட்மையர் ஆகுறாங்களா சோ அததா வந்து வீட்லேயு வந்து அத பண்ணணுனு நெனைக்கிறாங்க
ஆஹ் சொல்ல போனா பிரைவேட் ஸ்கூல் சேத்தறது வந்து எப்டின்னா படிக்கிறது அப்பாற்பட்டது ஒரு நல்ல ஒழுக்கோ வருது இது மாரி ஹேப்பிட் ஒழுங்கா சாப்படுறா அதுக்கோசரமாவது பிரைவேட் ஸ்கூல்ல சேத்தணு அப்டின்ட்டு புடிவாதமா புடிச்சு சேத்து
ந்து நம்ம எப்டி எப்டி எதிர்பாப்போமோ அந்த அளவுக்கு அவுங்களுமே வந்து இப்டிதா இருக் ணும் இதுனா இப்டிதா அதனா அப்டிதா பண்ணும்னு சொல்லி அவங்க ஒரு மாரி விதிமுறை வெக்கிறதுனால வந்து பிள்ளைங்க வந்து அதே மாரியே வீடலயு இப்ப வீட்லயுமே இப்ப எ பையன்ல்லா முன்னாடிய எல்லா வந்து வச்சுட்டுங்க நா தாங்கு தாங்குன்னு தாங்குவா அப்தா சாப்புடுவா போட மாட்டே இப்ப வந்து வீட்ல இருக்கு போதுமே எனக் கே சா இது வச்சு சோறு வச்சு கொழம்பு வச்சு பொரியல் வெக்கனு இல்லடா இன்னைக்கி எதோ பொரியல் செய்ய முடியல வேற ஏதாவது அப்பளோ ஏதாவது தொட்டுக்கா ஆ எனக்கு பொரியல் வேணு அந்த மாரி வந்து பிள்ளைங்க வந்து அந்த சொல்லி குடுக்கறத வந்து அந்த வீட்டுலயுமே வந்து இது பண்ற
ம் இப்போ ஒடம்பு சொல்லப்போனா பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம பணம் போகுதுன்னு நம்ம யோசிக்கிறோ தவிர மித்தபடி வந்து அவ கொஞ்சோ நல்லா படிக்கிறா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பாக்கும்போது நல்லா படிக்கிறா நல்ல ஒரு ஒழுக்கமா இருக்கா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலல்லா பேட் வேட் ச அந்த கெட்ட வார்த்தைய எல்லா நல்லா பேசுறாங்க சின்ன பசங்க அவ்ளோ வார்த்த பேசுதுங்க ஆனா இவ அப்டின்னா என்னனு திருப்பி என்ட்ட கேக்கறா அது கேட்கும் போது எனக்கு பரவாயில்லலை நம்ம பய நல்லா வளத்திருக்கோ அதுல ஒரு பெருமை வேற நா வ
கண்டிப்பா நம அதுதான் நமக்கு வேணும் பா படிப்பு எல்லாமே ரெண்டாவதுான் அவசு நமக்கு ஒழுக்கம் தான் வேணும் சுய ஒழுக்கம் தான் வேணும் நம்ம இப்படி இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் பாக்கணும் இப்படிதான் பேசணும் இப்படிதான் பாத்து இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஒலுக் க்கும்ல அந்த ஒழுக்கம் தான் நம்ம பர்ஸ்ட் பிள்ளைங்களுக்குஸ் சொல்லி கொடுக்கணும் படிப்பு எல்லாமே அடுத்ததான் நீ இப்படிதான் பிஹேவ் பண்ணணு இப்படிதான் நடந்துக்கணும் யார்டயும் கோவப்படக்கூடாது அன்பா இருக்கணும் யாரையும் வந்து திட்டக்கூடாது யாரையும் அடிக்கக்க கூடாது அவங்க தப்பு பண்ணாலுமே வந்து நீ அம் இது ஆசிரியர் கிட்டதான் சொல்லணம் ஒழியே நீயா வந் அவங்கள மேல அவங்கள திரும்ப பேசக்கூடாது நம்ம கோவத்தல ஏதாவது பேசிக்ரூவோ அது அவங்களுக்கு இப்ப வந்து கஷ்டமா ஆயிரும் அதனால நீ இப்படி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லிதான் அந்த பிள்ளைங்கள இது பண்ணணு
அதுவும் இல்லாம இப்ப வந்து நான் வந்து இன்னா பண்டேன்னா ஒரு டைம் கோவத்துல வாடா அப்படின் சொல்ட்டு ஏதோ வெளிய இருந்தான் போல ரோட்ல வாடான் சொல்லிட்டேன் அதுக்கு என்கிட்ட என்ன பண்டான் நீ ஏத் துக்மா நா வாடான் சொன்னேன் அது தப்புமா ஐய பழக்கமா வாடா சொல்லக் கூடாதுமா திங்ரா அவனுக்கு அந்த டா சொல்றதே வந்து அது
அது தப்பு ம் அவ்ளோதான் அந்த அந்த அந்த இது தெரிஞ்சாலுமே போதுமே வேற எதுவுமே அவங்களும் பேச மாட்டாங் னவே யாரையும் பேசவும் அனுமதிக்க மாட் ஆமா அதுதானே நமக்கு வேணும் ச்சி அவங்க அவங்களும் பேசக்கூடாது அதை பேசுறதையும் கேட்க கூடாது ஆமா
அம்மாவா இருந்தாலு அந்த வா அந்த வா இது வேடு வந்து சொல்ல கூடாது அந்த வார்த்த பேசக்கூடாது அப்படின்னு அவ யோசிக்கிறா ஆ எனக்கு அவ வயசு ஒரு அஞ்சு வயசு ஆகுது அஞ்சு வயசலா அவனுக்கு இவ்ளோ தூரோ தெரியிது பாரே இதே நம்ம பால்வடிலேயோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல வீட்லயே நம்ம‌ இவ என்னா தா வச்சி
சொல்லிக் குடுத்தாலுமே அது வராது உம் அங்க எல்லாரு இப்பிடிதா இருக்கணு அப்படின்னு சொல்றததுனால வந்து து அது அவங்களுக்கு அப்படியே பழக்கம் ஆயிறுது
உம் ஆனா அதுவே பாருங்கலே அந்த வயசானவங்க பெரியவிங்களா பாருங்க இந்த வயசுல அவ என்னா படிக்க போனா எதுக்கு நீங்க போய் பணங்கட்டி வேஸ்
அப்பிடினு சொல்றாங்க சொல்றவங்க அப்படிதா சொல்லுவாங்க அததா சொல்றவங்க அப்படிதா சொல்லுவாங்க நம்ம அதெல்லா வந்து காதுல வாங்கிக்க கூடாது நமக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணு அவ்வளதா நல்ல நல்ல பழக்கத்தை கத்துக்கணு நல்ல இது இது பண்ணணு அவ்ளோதா அததா அததா யோசிக்கனு செரி தோளி நா நேரம் நேரம் ஆயிட்டு
றி அடுத்த அழைப்புல கண்டிப்பா பேசுவோ ஆ